ஹலோ
சொல்லுங்க
சொல்லுங்க என் என் சரி எல்ல கிளியரா இருக்கா தெளிவா இரு ஆஹ
ஏ தெளிவாதாங்க இருக்கு சொல்லுங்க உஹம் ஹலோ
நீயே டாபிக் சொல்லுங்க ஏரோது டாபிக் நீங்க சொல்லுங்க
தூக்கம் தூக்கத்தை பத்தி பேசலாங்க
இப்பல்லாம் டாப் டாபிக்கு இருக்காங்க
தூக்கங்க தூக்குங்கறதே ஒரு டாபி தான் அல்ல த நல்லா ஹெல்தியா இருக்க முடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும் வேல எல்லாம் நல்லபடியே செய்ய முடியும் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அவ்ளவு
டயடா இதெல்லாம் இருக்கும் தூக்கம் ஒரு மனுஸ் சனுக்கு ரொம்ப முக்கியம்
ஒரு மனுசு மினுமம் ஒரு ஆறு மணி நேரம் துங் ஒரு மனச மினிம ஒரு ஆறு மணி நேரம் தூங்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க மினிம சொல்லுவாங்க
காலையில் இருந்தாங்க நைட்டு நைட்டுக்க காலைய தூங்கறதுல்லாம் நல்ல பழக்கம் காலையில மா ரகுலர் நைட்டு் விட தானே தூக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க
ங்கங்க நல்லா பழகம் கெட்ட பழகம் தூங்குறதுனா நைட் தூங்கலன்னா மத்தியானம் எல்லாம் தூங்கதான் செய்வாங்க கண்ணு கண் இது பண்ண தூங்கணும் டயர் ஆகனா தூங்க தூங்கதான் செய்வாங்க ஆஹ் காலைல கால லேட்டா தூங்காங்க அஞ்சு நாலு மணிக்கு துவாங்களா
நீங்க இதுக்கு அவங்க என்ன பண்ணும் நைட்டு சரியா தூங்கிடலாம் இல்ல அடிக்கிறக்கு காலடி தூங்கணும் காலையில் தூங்குறது பகு ஒரு சண்ட பழக்கம் இல்லலை முன்னாடி எல்லாம் பழைய காலத்துல சொல்லுவாங்க என் என்னாடி ஈவினிங் தூங்கிக்க என்ன வீட்ல தூங்கிட்டு இருக்க வீடு என்ன உருப்படும அப்படிங்கிற மாரிதா
உ
எங்கீட்டுலல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க சாயந்தரம்ல்லாம் தூங்கினா வீடு உருப்படுமா இல்லையா அவளோ எந்த பிங்காலும் வீடு வட்படாத அந்த மாதிரிய பேசச்சு பேசுவாங்க முன்னாடில்லாம் பழைய காலத்துல கால எல்லாம் தூங்க விட மாட்டாங்க கால வரைக்கும் அதுவும் ஈவினிங் எம் சுத்தம் கண்ணு அசந்துட்டா கூட திட்டுவாங்க நைட்டு தான் தூங்கணும் அப்படிங்கறது ஒரு முன்னாடி பழக்க வழக்கமாவே இருக்கு நீங்க அத என்ன சொல்றீங்க இல்ல கால்ல தூங்றதுதா நல்ல பழக்கம் அத எப்டி ஏத்துக்க முடியும்
நீ எனக்கு நீங்க தூங்க கால்ல நல்ல பழக்கம் கெட்ட பழக்கோ இல்ல இப்ப பாடி டயர்டா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க
டயர்டா இருக்குன்னா இப்ப நம்ம என்ன ஹெல்தி ஃபுட்ஸ் நம்ம நல்லாருக்கோங்கற பட்சத்துல நம்ம வந்துட்டு பாடி டயர்ட் ஆகறதுக்கு நம்ம நைட்டு ஒழுங்கா தூங்கிட்டு நைட் தூங்காம நைட்டெல்லா என்ன பண்றாங்க போனலா பண்றாங்க அத பண்றாங்க இத பண்றாங்க அதனால நை ட்டு தூங்குறதுல காலையில நல்லா இழுத்து போத்திட் தூங்குறாங்க இது எவ்வளவு பெரிய தப்பு கொழந்தைங்க தூங்குறாங்க ஈவினிங் தூங்குறாங்க அது ஒரு பிரச்சன நம்ம எல்லா இவ்வளோ வயசாயு நம்மளு தூங்கணு அப்டிங்கறது ஒரு பெரிய விஷயம் தா சொல்றே ஒரு வேலைக்கு போனு வேல செய்யணு அந்த மாரி சொல்லுங்க
ஏங்க டயர்டா இருந்தா யாராயிருந்தாலு தூங்கதாங்க செய்வாங்க
அப்ப வேலைக்கெல்லா போறவங்கல்லா என்னங்க பன்வாங்க
வேலைக்கு போய் என்ன பண்ணுவாங்க வேலைக்கு போறவங்க வந்து அவங்க சாப்பிட்டு அந்த டைம்ல படுத்து தூங்கிடுவாங்க
வேலல வேலை வேலையே
எல்லாருக்கு யாருக்கு ஏ வேல இருக்கவங்களு கூட மத்தியானோ தூங்க மாட்டாங்கலா
கண்டிப்பா தூங்க மாட்டாங்க
ஆஹ் எல்லா ஒண்ணு கெடையாதுங்க ஒரு மண் நேரம் ரெஸ்ட் எடுக்குறதுல தப்பே கெடையாது சாப்புட்டு ரெஸ்ட் எடுத்தா மத்தியானோ சாப்பிட்டு இது போனா ஒடம்பு வருன்னு சொல்ட்டு தூங்க மாட்டாங்க
அது உண்மதானேங்க நம்ம வந்துட்டு உடல் பருமனுக்கு அதுவு ஒரு காரணனு சொல்லிருப்பாங்கல சாப்டுட்டு
உம் சாப்டோனே படுக் கூடாது கொஞ்சோ நடக்கு
ம மருத்துவத்தயே அந்த மாரி ஒரு விஷயம் கண்டிப்பா உண்ம அப்டின்னு சொல்லிருக்காங்க நம்ம சாப்ட்டோடன் படுக்க கூடாது அப்டிங்கற ஒரு விஷயம் உண்ம அதனால அத செய்யக் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல
அதுக்காக வந்து அதுக்காக ரெஸ்ட் எடுக்காமயே இருக்க முடியுமாங்க
ரெஸ்ட் எடுக்க கூடாதுன் சொல்ல கொஞ்ச நேரம் என்ன சொல்லிருக்காங்கன்னா தூக்கத்த விட்டுட்டு கொஞ்சம் படுத்துக்கோங்க ஆனா படுத்துட்டு எழும்பிருங்க அந்த மாரி சொல்லியிருக்காங்க தூங்க கூடாதுங்கறதே சரியாவே சொல்லி மதிய நேரோ தூக்கோ உண்மைலே நீங்க வந்துட்டு படுத்துக்கலா அப்டின்னு சொல்லிட்டு
ஆக்சுவலா எவ்வளக்கு எவ்வளக்கு நம்ம பாடிக்கு ரெஸ்ட் கொடுக்குறோமோ அவ்வளக்கு அவ்வள பாடி வந்து அ இதாகு சீக்கிரமா ஆவுனு சொல்லுவாங்க அதனாலநா வந்து எப்ப வந்து மோஸ்ட் ஆப் இது
புரியலீங்க
அது என்ன
இந்து நீ சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க
மோஸ்ட்டா ஆஃப் த டைம் நீங்க மதியோ தா
அ அப்படில்லா கெடையாதுங்க ஏன்னா நா வந்து இப்ப வந்து ஜிம்லா போயிட்ருக்கம் போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஒர்க்வுட் முடிச்சுட்டு ஒரு நாள் பாடிக்கு ரெஸ்ட் குடுக்கணு அது வந்து அ ஃபிசிக்கலாவே அவங்க வந்து பாத்தீங்கனா ஒன் ஹவர் ஆகு ஜிம் முடிச்சிட்டு டு டென் டு டுவெல் டைமு பிளாட்டா வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க ஒக்காந்து மசில் வந்து ஃப்ரீயாகணு மசிலு அந்த மசிலுக்கு ஹீட் குடுத்துருவாங்க ஒன் அர் வந்து பாத்தீங்கனா அப்டி வந்து ரிலாக்ஸா உக்கார சொல்வாங்க அப்டி எல்லாத்தயுமே பேசிகா நடக்குறது தா ஆமா மீச்சு இப்ப இதே பண்ணாலுமே இப்ப ரன்னிங் இதெல்லா பண்ணாலுமே திருப்பி இத முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு போனு சொல்றக்கு காரனோ அது ஒண்ணுதா நம்ப எல்லாமே லெவல் வந்து அதிகமா இருக்கு அது வந்து கம்மி பண்றதுக்காக தா ஒரு அஞ்சு நிமிஷோ உக்கான்ட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு போங்க அப்டிங்கறது அதே மாரிதா எல்லாரு ரிலாக்ஸ்ஸாகறது தப்பில்ல தானே நைட் தூங்காமவுட்டீன்னா நம்ம நேத்து முந்தா நேத்து நைட்ல தூங்காமவுட்டு திடீர்னு இன்னைக்கு வந்து தூங்கறது வந்து நா தூங்காமவுட்டன்னா இன்னைக்கு நைட் ஆ ஒருத்தங்க ஒவ்வொருத்தங்க பாடி கண்டிஷன அவங்க பாடி கண்டிஷன பொறுத்து தூங்காமவுட்டா ரொம்ப டயர்டாகுறவங்களு இருக்காங்க ஆ ஒரு ஒரு ங்காமந்த கால இருூு நாள் தூங்காமந்த கால இருக்குனாலராது கோில சரிம போகும்பது தூங்கவே மாட்டயில் ப இப்ப ஒரு வயசு அந்த பி அந்த இம்ஸ் அந்த இது இருக்கு ஆக்ஷுவலி அந்த அது இது இருக்கு எப்ப எப்படா கோவிலுக்கு போவோ எப்படா சாமி பாப்போன்னு அப்டிங்கிற ஒரு எக்சைட்மெண்ட்லயே உக்கான்ட்டு இருப்போ நாம அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கமே வராது ரிட்டர்ன் போயிட்டு வர வரைக்கு கொ எதாவது மதியான டைம்ல வந்து யார யார மாத்திப்பாருன்னு சொன்னாங்கன்னா மட்டு தா
ம்
அது வந்துட்டு பகல்ல யாருக்குமே தூக்க வராது எங்க அம்மா வன்ட்டு எப்ப பா தூங்கலங்கிறதுக்காக யாருமே தூங்கக்கூடாது அந்த மாதிரி எண்ணமெல்லா
இல்ல அப்ட்லா யாருங்க இருக்காங்க நம்ம தூங்காம நம்ம
இப்ப ஒருத்தர் ஒருத்தவங்களுக்கு தூக்க வருது அப்டின்னு சொல்றாங்க மச்சா தூங்காதடா ஏன்க்கூட உக்காந்து பேசிட்டேயிருடா அப்படின்னு சொல்லி
அப்டிலா யாருங்க சொல்லப்போறாங்க தூங்காதடா கூட பேசுடா அப்டி யார சொல்லப்போறாங்க ஆ ஆ தூக்க வரல நீ எனக்காக உக்காந்து தூ தூ தூங்காம உக்காந்து பேசு அப்ட்லா யாருமே
ஆமாங் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாறலா சொல்லுவாங்க நாலா ஏ ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லிருக்கே எனக்கு தூக்க வர்ல உக்காந்து பேசுடி அப்டின் நீங்க அந்த மாரி பண்ணுவீங்களான்னு கேக்குற
தூக்க வர்ல உக்காந்து பேசுன்னுலா சொன்னது கெடையாது பேசிருக்கே விடிய விடிய பேசிருக்கோ விடிஞ்சு பேசிருக்கோ அடுத்தநாள் காலைலயு பேசிருக்கோ ஆ பேசறக்கு என்னங்க இது இதுக்கு இ டைம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்லதானல் வந்து மதியான வந்து டயர்ட்ல தூங்குறதே அந்தனாலதா
உங்கக்கிட்ட பேசுறவங்க மதியமு தூங்குவாங்களா
புரியலீங்க
உங்கிட்ட பேசுறவங்களு மதிய தூக்குவாங்களான்னு கேட்டே
அவ அவ ஹெல்த் கான்ஷியஸ்ஸோட இருக்காங்க அவங்க அவங்களாது வந்து மதியான வந்து தூங்குனா வந்து ஒடம்ப போட்டுடுன்னு பயந்து அவங்க தூங்க மாட்டேங்கிறாங்க நா எப்பயுமே ஆக்ஷுவலா ஒரு ஒரு மணி நேர டயர்ட்ல த் டயர்ட்ல போறது தப்பே இல்லைங்க பெட்ல படு பெட்ல படுத்தா
ஆ படுத்துக்கலா
ஒ படுத்துட்டு நா என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க வந்து படுத்துட்டு அந்த கண்ண மூட்ன்னா உங்களுக் தூக்க உங்களுக்கு தூக்க வந்துடு அதே நேரத்துல ஆனா நீ கண்ண ஃபோன் பாக் ரொம்ப நல்ல விஷ்ய ஆனா கண்ண இது வந்து இது பண்றாப்படிதான ஏங்க மத்தியான டைம்ல வந்து எல்லாமே எல்லா சர்க்கிளுமே வந்து நார்மல இருக்கதாங்க படுக்கறது
அது யா யாருங்க சொல்
புரிலிங்க
அப்டி யாரெலா
அப்டி யாருமே
அது யாரு சொல்லிருக்கான் கேக்குற
யார் சொல்லிருக்கான் கேட்டிங்கனா என்ன சொல்றது அது நம்ம முன்னோர்கள் நெறைய சொல்லிருக்காங்க ரெஸ்ட் எடுக்குனு சொல்ட்டு
அது என்ன தெரிமா சொல்றாங்க நல்லபடியா நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வந்து பொழுதுலயே வேலைக் கு போய்ட்டு வந்து சாமத்துல தூங்குறது அந்த மாரி சொல்வாங்க சரிங்ளா அதுதா ப முன்னோர்கள் சொன்னாங்க காலைல என்ன பண்ணிருவாங்க மம்பட்டி சாக்கு போயிருவாங்க விவசாய அப்பல்லா விவசாயந்தா பெரிய விஷயமா இருந்துச்சு அப்ப விடியக்காலலே அப்பெல்லா அந்த கோழி கூவுறதுக்கு முன்னாடி எழுப்பிடுவாங்க யார் வீட்லயு கோழி கூவுனதுக்கப்புற தூங்கவே மாட்டாங்க சொன்னா எல்லாரு அப்படியா இருக்காங்க பொண்ணுங்க கோழி கூவுனா என்ன கூவலனா என்ன அந்த கோழிய வறு அப்படிங்கிற மாரிதா கூவுச்சா அந்த கோழிய கறிய வெச்சிருவோ அப்டினு சொல்லிட்டு அதா பண்ணிட்ருக்கோ அது யாருமே சீக்கிரமா எழுப்பறதில்ல ரொம்ப நிதானமா இப்ப என்ன பெரிய லேடி ரொம்ப ரேர் ஆனா வெளியெல்லா எழுப்பறாங்ளா இருக்கு
இல்ல விவசாய பண்றவிங்க அந்த ஆறு மணிக்கு விடிய காலல அஞ்சர மணிக்லா போய் விவசாய பண்ண ஆரம்பிச்சாங்னா வெயில் தாளறக்கு முன்னாடியே வேலைய முடிச்சுட்டு வரக்குதா பன்னெண்டு மணிக்கு வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க அவ்ளதா ஆறு டூ பன்னெண்டு வந்து ஒரு அது வந்து காலைல அவ ஒம்போது பத்துமணிலிருந்து சாய்ந்தர ஆறு மணிவரைக்கு அந்த டைமிங் வேல செய்ற டைமிங்தா ஒரு கால டைமிங் காலல ஆறு டூ பன்னண்டு பது பன்னெண்ட்ரைங்கிறதே அவ அவ டைமிங் அவ்ளோதா அதே காலத்துல எதா விவசாய பண்றாங்கனா நேரத்திலயே போயிட்டு உச்சி வெயில்ல நீங்க உச்சி வெயில்ல நின்னு நீங்க வேல செய்ய முடியுமா
உச்சி வெயில் அந்த நேர என்ன பண்ணுவாங்னா அந்த நேர கொஞ்ச மரத்தடியில படுத்துப்பாங்க திரும்பவு மூனு மணிக்கு எழுந்து வேல செய்வாங்க
ஏங்க நாங்க ஆக்சுவலா இங்க நாங்க வந்து ஒரு ஒரு சிறுமுகையில வந்து ஒரு மூண ஒரு ஒரு மூணு ஏக்கரா வந்து எடத்த வந்து லீசுக்கு ஐ மீன்ஸ் லீசுக்கு எடுந்திருந்தாங்க லீஸ்க்கு எடுத்துருந்தோ எப்போன் கேட்டிங்னா ஒரு டூதவுசன் ஒன்ல சம்திங் அந்த டைம்ல ரொம்ப சீப்பா ஒரு ஒரு லேண்ட் வந்துச்சா அட்வான்ஸ் நாங்க போட்டு் ஆ ஆளுக்கு ஒரு ஒரு லட்ச ருவா போட்டு அட்வான்ஸ் குடுத்துட் டு அ அ அந்த இத வந்து ஒரு வருஷத்துக்கு நா லீஸ்க்கு எடுந்திருந்தோ அப்ப என்னன் கேட்டிங்னா அந்த சுத்தி காம்பவுண்ட் ஃபினுஷிங்லா போட்டு இன்னொ ஒருத்தங்க வந்தாங்க காம்பவுண்ட் ஃபினிஷிங்லா போட்டு போர்லா எல்லா மோட்ரு ரெடி பண்ணி ரூமுலா கட்டி அந்த எடத்த வந்து நாங்க சேல் பண்றக்காக வந்து எல்லா ரெடி பண்ணி பக்காவா ரெடி பண்ணி நம்ம வெள்ளாம பண்ற மாரி காட்னு சொல்ட்டு நாங்க அ அது பேரு எங்க தட்டு தெரிங்ள தட்டுன்னா உங்களுக்கு தெரிமா சோளந் தட்டுனா தெரியுமா உங்ளுக்கு தட்டு தட்டுக்குச்சி சொல்லுவாங்கல்ல
தெரியாது
தட்டுக்குச்சின்னா மாடு சாப்பற தட்டுக்குச்சி அப்புற வந்து சோளக்கருது தெரியுமா
ஓ தெரியுமே
ஆ ராய்கருது சோளக்கருது அ அந்த இதெல்லா வந்து பாத்திங்னா நாங்க வந்து போட்ருந்தோ இதுல ஒரு மூன்ற ஏக்கரால போட்ருந்தோ டெய்லி தொலைவ் என்னனா இங்கிருந்து ஒரு நாம்பது நாப்பது கிலோமீட்டர் வரு இங்கிருந்து காலையில நேரத்திலயே போகனு போயி வண்டி கார் எடுத்துட்டு கார் எடுத்துட்டு விவசாய பண்ண போறது நாங்களாதா இருக்கு இங்கருந்து ஒரு நாப்பது கிலோமீட்டர் போய் நாப்பது எம்பது எண்பது கிலோமீட்டர் வரு விவசாய பண்றக்கு போயிருந்தோ அப்பல்லா ஒரு ஸ ஐ மீன்ஸ் அப்ப வந்து எல்லாரு விவசாய விவசாய விவசாயனு சொல்றது ஒரு ஸ ஒரு ஸ்டைலிங்காவு இருந்துது அது சரி ஓகே நாமளு பண்ணி பாத்துருவோ என்னதா அதுல என்னதா பராஃபிட் வருது பாத்து ஒரு துண்டு வெங்காய போட்டுது அப்புறோ பேருனா வெங்காயனா தாங்க உலி என்னது உளி உளினு சொல்லுவீங்களே
உளி ங்க உளி ளி உ உளி
அது போட்டது கத்திரிக்கா அப்பற பச்ச மொளகா அந்த மாதிரி காயெல்லா நாங்க போட்டு எடுத்து
காய்கறிகள் காயர் உள்ளி உளி உளிங்க அது உளின்ன என்ன தெரியுமா
புலினா ஆ மல செதுக்கறது புள்ளி சரிங்க வெங்காய பச்ச மொளகா கத்திரிக்கா அந்த மாரில்லா போட்டு நாங்க கொண்டு போய் வெங்காய எல்லா இது பண்ணி நாங்க கொண்டு பக்கத்துல ஊதி மல சம்டைம்ஸ் சொல்லுவாங்க ஊதி மல சம்டைம் சொல்லுவாங்க ஊ ஊதிமல ரு ஏரியா வந்து இரும்பு இரும்பு காடி சொல்லுவாங்க அதல்லா சண்ட போடுவாங்க